அ ஹலோ ஹலோ வணக்கம் கேக்குதா
ம் சொல் லுங்க சார்
கேக்குதா மேடம்
கேக்குது சொல்லுங்க
ஓ வணக்கம் மேம் எப்டி இருக்கீங்க
ல
ஆ நல்லா இருக்க மேம் ஆ சொல்லுங்க இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்டி போச்சி கால்ல இருந்து இப்ப வரைக்கு என்னல்லா பண்ணீங்க நீங்க
ஆ இன்னைக்கு நாளு நல்லா அருமையா போன காலைல எப்பொழுதும் போல வழக்கம்போல எழுந்து வீட்டு வேலையில ஸ்டார்ட் பண்ணி அப்டியே இப்ப வரைக்கு நைட் நைட்டு டிஃபன் இருக்கு இன்னு ஒர்க்கு ஃபுல்லா கம்ப்ளீட் முடியல இன்னையோட நாளு காலையில எழுந்து காலை டிஃபன் செஞ்சாச்சி காலையில காலை உணவு
ம் சேரி செரி இப்போ இரவு உணவு என்னது என்ன செஞ்சுடீங்களா செய்யணுமா இனிமேதானா
அ இனிமேல் தா செய்யணு இனிமேல் தா அப்போ சேமியா வாங்கிட் வந்திருக்காங்க சேமியாதா ஆ நைட்டுக்கு இப்போ இரவு டிஃபன் சா சாப்பாடு வந்து சேமியா தா
ஓகே ஓகே சூப்பர் இங்க பொதுவாவே ஆ உதாரணத்துக்கு நீங்க அ எப்பவுமே நீங்க இதுக்கப்புறோ உதாரணத்துக் இப்ப பாத்தீங்னா மணி ஒம்போது ஆயிடுச்சு நீங்க பொதுவாவே அ உங்களோட இரவு நேர உணவு வந் து இது மாரி நேர்ச்சினா சாப்டுவீங்களா இல்ல முன்கூட்டியே சாப்டுவீங்களா ஏனா சில பேர் வந்து ஏழு எட்டு மணிக்கே சாப்பட்றவங்களு இருக்காங்க சில பேர் பத் த்து பதினொரு மணிக்கு சாப்பட்றவங்க இருக்காங்க சோ நீங்க எந்த மாரி நேரங்கள்ல பொதுவா ஆ என்னன்ன மாரி நேரங்கள்ல நீங்க சாப்டுவீங்க
ஆ இப்போ நீங்க கேட்டது வந்து இப்ப நல்ல கேள்வியா இருக் கு இது என்னன்ன நா க நா பொதுவாவே நா ஒரு ஏழு எட்டு மணிக்கல்லா நா சாப் விட்ருவே பட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்டினா அவங்க ஒர்க்கு முடிச்சுட் வரதுக் கொஞ்சோ லேட்டாகருது அப்டின்றதுல அவுங்குளுக் வந்து நைட்டு ஒம்போது ம ஒரு மணி வரைக்கு அந்த டைம் எடுத்துக்கறாங்க அ சாப்பட்றது அப்டிங்பொழுது சோ அதனால கொஞ் கொஞ்சோ ரொம்ப லேட்டா சாப்பட்றாங்க நைட்டு சாப்பாடு மத்தபடி எங்க வீட்ல உள்ள எல்லாருமே நாங்க எட்டு எட்டு மணிக்குள்ள மேக்சிமம் நா இரவு உணவு முடிச்சட்றது
சூப்பர் சூப்பர் ம் சேரி இப்போ பொதுவா புரில என்னது
நீங்க இப்ப எப்டி எடுத்துப்பீங்க இரவு உணவு அப்டின் பாத்தீங்கனா நீங்க எப்டி எடுத்துப்பீங்க மாம்ஸ் ரொம்ப சீக்கரோ எடுத்துருவீங்களா இல்ல இந்த மாரி லேட்டா தா எடுப்பீங்களா
ஆ நார்மலா ஆ நாங்க எப்பவுமே ஒரு ஒம்போது எட்ரை இருந்து ஒம்புது மணிக்குள்ள சாப் ட்ருவோ அ சில நேரங்கள்ள மட்டு லேட் ஆகு அ ஏனா ஆ ச எவமாச்சு வெளிய போயிட்டு வருவா எங்கயாச்சு மார்க்கெட்டு இல்லனா கடைக்கு என்னாச்சு போயிட்டு வரும்போது அப்ப மட்டு லேட் ஆகுமே தவர பொதுவா அதிகபட்சமா ஒரு ஒம்போதுல இருந்து ஒம்போதர கிலோ நாங்க வந்து இரவு உணவ முடிச்ருவோ
ஓகே ஓகே அது நல்ல விஷ்யோந்தா பட் நேரத்தோட சாப்பட்றதுங்கறதே கண்டிப் ப்ப ஒரு நல்ல விஷ்யந்தா
ப நெறைய பேரு சொல்றாங்க இந்த ஒம்போது ஒம்போத்ர மணி கூட ரொம்ப லேட்டு தா முடிஞ்சளவுக்கு ஏழ்ரைலிருந்து எட்ற்ற மணிக்குல்ல சாப்றது சிறந்தது அப்டின் சொல்வாங்க
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ பாத்தோ அப்டின்னாக்க நம்ம நாம் நம்ம நம்மம்மா அதிகபட்சோ இந்த ஆறு மணிக்கு இந்த இரவு உணவு அப்டின் எடுத்துக்குட்டோ அப்டினா நா க நம்ம காலைல வே காலைப் பொழுது உணவயு கண்டிப்பா நம்ம எடுத்துக்குணு ஏனா நம்ம சீக்கிரமா ஆறு மணிக்குள்ள நம்ம சாப்ட்றதுனால நமக்கு அந்த கெடையில கேப் அதிகமா இருக்கறதுனால சோ காலை உணவு எடுத்துக்குட்டோ அப்டினா நமக்கு சீக்ரோ செரிமானம்மாகும் உடல்ல எந்த பிரச்சனைகளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்டின் சொல்றாங்க ஆனா நமக்கு வே இல்ல நம்ம வேல இப்ப இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்டின் பாத்தீங்கனா எல்லாரு வேல வேல அப்டின்ட்டு அதுலயே கொஞ்சோ அதிக நேரத்த ஒதுக்றதுனால உடலுக்கு அதிகமா கவனங்கள் செலுத் த்துறதுல உணவுகள் வந்து அதிக நேரங்கள் எடுத்துக்குது அப்டின் நெனைக்கிறே
இப்போ நீங்க விடுமுறைல இருக்கீங்க அப்போ உங்களோட பிள்ளைகள் எல்லாமே இப்ப பாத்தீங்னா ஆ கோடை விடுமுறைலா இருக்கு சோ நீங்க வந்து உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்ளா எவ்ளோ பிள்ளைகள் ருக்காங்க
அ கண்டிப்பா குழந்தைகள் இருக்காங்க இப்போ எல்லாருக்கு ஸ்கூல் ஏ இப்ப பள்ளிக்கூடம் லீவ் உட்ருக்காங்க இல்லையா இப்ப கோடை விடுமுறைல எல்லாரு அப்டே விடுமுறைலதா இருக்குறாங்க அடுத்து இப்போன்னு இன்ற இன்னொரு கொஞ்சோ நாள்ல திரும்ப பள்ளி தெறக்க போகுது சோ பள்ளி தெறக்குது அடுத்து எங்க ஸ்கூலுக்கு போகுணு அ என்ன அடுத்து அதோடைய ஐடியாக்கள் தா போயிட்ருக்கு இப்போ
ஓகே இப்போ பொதுவா அரே பேர் வந்து இந்த கோடை விடுமுறைல வந்து எங்கயாச் சுத்தி பாக்க போவாங்க இப்போ அது மாரி இங்க எதாச்சு திட்டமிட்டுருக்கீங்ளா போறதுக்கு இல்னா போயிட்டு வந்ட்டீங்ளா தா இன்மேதா போகணுமா எதாச்சு ப்ளேன் இருக்கா ஒங்களுக்கு
அ கண்டிப்பா கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோடை வின்னுமுறைங்குறது இப்ப நமக்கு முடிய போகுது அ வு இன்ன ஓரு ஒரு கொஞ்ச நாள்ல கே கோட விடுமுறையு முடிஞ்ரு கம்ப்லீட் பயிடு அது இதுக்கு நாங்க முன்னாடியே கோடை விடுமுறையே நாங்க ஆரமிச்சுட்டோ நாங்க ஒரு நாலு ஏரியா போல போய் சுத்திட்டு வந்தாச்சு இப்ப பாத்தோ அப்டினா நம்ம வே வேளாங்கணி பீச்சு போய் பாத்துட்டு அங்க இருக்காரு அவுங்க போய் பாத்தோ அப்டினா எல்லாரு தா குடும்பங் குடும்பமா போ கடற்கரையில வந்து அமர்ந்து கருக்காங்க அப்டிங்கும்பொழுது அத பாக்கற்துக்கு பாக்கற்துக் ஏமு அழகா அழகான ஒரு காட்சியா இருந்தது ஏ எல்லாரு குடும்போ ஃபேம்லியாவேதா எல்லா வந்துருந்தாங்க சோ நாங்ளு அந்த மாரி போய் பாத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த கடல் ஒரத்துலலா இருந்துட்டு இந்த கொழந்தைங்கா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க முடிச்சுட்டு வந்தோ அதுக்கப்புரம் அடுத் த்த ட்ரிப்பு சென்னை போயாச்சு சென்னை போயிட்டு அ விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி அதல்லா பாத்துட்டு அப்டி ஒரு சில ம் உ இடங்கள்ல்லா சுத்தி பாத்தட்டு வந்தோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது பேய்ட்டு வந்தது
சூப்பர் சர் ஒங்க சொந்த ஊர் எது நீங்க எந்த ஊர்லந்து
சென்னையிலே தா போய் பாத்துட்டு வந்துருகோ சென்னை தா
நீ ச்ச நிச்ச சொந்த ஊரே சென்னை தானா உங்களுக்கு
அ ஆம் அ ஆமா
சேரி சேரி ஓகே ஆ இப்போ ஆமா எனக்கு நானு இப்போ லீவ்லதா இருக்கே எனக்கு வந்து நாளைலேர்ந்து எனக்கு லீவு அ சோ நானு வந்து ஊருக்கு போலான்னு தா இருக்க ஆ அப்பா பாத்தீங்கன்னா இங்க ஹைத்ராபாத்ல வந்து ஃபேம்லியா அது அப்டே வந்து விடுமுறை அவற்துக்கு அவுங்குளு அங்க இருந்து அப்டியே குடும்பத்தோட எங்கயா சுத்தி பாத்துலான்னு அ திட்டோ பண்ணிருக்கோ அது வீட்டுக் போனாதா முடிவு பண்ற மாரி இப்போதிக்கி எது அ கரெக்டா முடிவு எடுக்கல நாங்க
அ அதோட நம்மப்ப வெளியில போறோ அப்டிங்கும் பொழுது நமக்கு வந்து சுத்தி பாக்குறது அப்டின்னு பாக்க பாத்தோ அப்டினாக்கா நமக்கு அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலியா நம்ம சுசிப் பாக்குறோ அந்த அப்றோ குடும்பத்தோட டைம் போயிட்டு அங்க நம்ம அவுங்களுக்காக செலவழிக்கிறோ வருடங்க முழு க்க நம்ம வீட்ல இருந்து கொழந்தைங்கள பாத்துக்குறோ நம்ம வெளியில போயிட்டு இப்போ சுத்தி பாத்துட்டு வரோ அப்டிங்குறது ஒரு சகச்சியான ஒரு செயல் அப்டின்னாலோ ப்ப வெளியில போறோ உணவு அப்டியே உணவு பழக்கங்கள் நம்ம குடிக்கிற தண்ணி அதெல்லாமே நமக்கு வந்து ஒரு சில உடம்புக்கு ஏத்துக்க மாட்டாங்கிது கொழந்தைகளுக்கு இப்ப பாத்தோ அப்டின்னாக்கா எல்லா சாப் பாடு ஏத்துக்க மாட்டேங்குது நம்ம வீட்டுல சாப்புறதுக்கு நம்ம வெளியில போயிட்டு சாப் புறதுக்கு நெறைய ஒரு அபுரோ நெறைய ஒரு வெ வித்தியா சம் இருக்கிறது அப்டின்றதுனால சாப்பாடு வந்து நீங்களுக்கு ஏத்துக்க மாட்டேங்குது சோ அது போல நீங்களு போனீங் அ வெளியில நீங்க போறீங்க ஏதனா இப்போ நீங்க ரொம்ப தூரோ போ போறீங்க எதுவு உங்களுக்கு நீங்க அதுக்காக திட்டமிட்டுருக்கீங்க அப்டிங்கும் பொழுது நீங்க உங்களோட உணவுக்கு என்னென்ன தேவப்படும் அப்டி ன்றதெல்லா கொஞ்சோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே நீங்க எல்லாத்தையோ ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு போகலா ஏன்னா நா நா போயிட்டு இவ்ளோ சிரமப்பட்ட அப்டின்றதுக்காக உங்களுக்கு நா சொல்ற
ஓகே ஓகே சூப்பர் அ இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஆ இது நெறைய பேர் வந்து வெளியப் போய் சாப்புற பழக்கோ இருக்கு அ உதார்ண்த்துகு வாரத்துக்கு ஒரு சில பேர் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சில பேரு மாசத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி வெல்லப் போய் ஹோட்டல்ல சாப்டுவாங்க சோ அது மாரி உங்களுக்கு பழக்கோ உண்டா நீங்க எத்தன முற வெளியப் போய் சாப்பிடுவீங்க ஒரு வாரத்துக் தீன்னா ஒரு மாசத்துக்கு தோராயமா
அ கண்டிப்பா இப்போ நம்ம எல்லா நாளுமே வீட்ல சமைக்கிறோ அப்டின்றது நிச்சயமா நமக்கு ஒரு கொஞ்சம் நமக்கோ கொஞ்சோ நம்ம உடலுக்கு கொஞ்சோ ஓய்வு கண்டிப்பா வேனு நம்ம மூணு வேலைக்குமே காலை உணவு இரவு உணவு மதிய உணவுன்னு சொல்லி மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி சமைக்கிறோமா அதே இல்லாம வீட்ல உள்ள அனைத்து வேலைகளு நம்மதா பாக்குற மாரி இருக்கு சோ அதனால மாத திர்க்கு ஒரு முறை கட்டாயோ நாங்க வெளியில போயிட்டு சாப்புட்டு வரது எங்களுக்கு ஒரு வழக்கமா வச்சுருக் கோ ஒரு ஞாயித்துக்கிழம அப்டின்னாலோ வீட்லதா சாப்புறது வீட்ல ஏதாவுது ஒரு அசைவ உணவோ இல்ல மத்தபடி ஏதோ சாட்டு தா சமச்சு சாப்புறது ஞா ஞாயிறு தோறு அது ஒரு பழக்கமா இருக்கு மற்ற நாட்கள் இன்னும் ஒரு விடுமுறை நாள் வருது அப்டின்னாக்கா அதுக்கு தகுந்த மாரி நாங்க ஒரு திட்டமிட்டு வெளியில போயிட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப் ட்டு வர்றது ஒரு வழக்கமா நாங்க வச்சிருக்கோ
சூப்பர் சூப்பர் ஆ ஆமா ஏன்னா வீட்டுலயே நம்ம இருந்து சாப்ட்டு சாப்ட்டு சாப்ட்டு நம்மளுக்கு கொஞ்சோ சம்டைம் சளிப்பாயிடு ஆ இப்போ அடிக்கடி வாரத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சனி ஞாயரு குறிப்பா அது மாரி வெளியே போம்போது நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கு சாப்ட்றதுக்கு நம்மளோட மனைவி இருக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு அவுங்களுக்கு கொஞ்சோ ரெஸ்ட் குடுத்த மாரி ஆயிடு அவுங்களு கொஞ்சோ சந்தோஷமா இருப்பாங்க நல்ல
கண்டிப்பா ஏனா எல்லா நாட்களயுமே நம்ம வே வ ஓ வீட்ல உள்ளவுங்க வேல பாக் குறாங்க அப்டிங்கு பொழுது அனைத்து வேலையு வீட்ல உள்ளவுங்கதா பாத்துற ஒரு சூழ்நெல வருது கொழந்தைங்களி ருந்து கணவரு வ பாக்குறோ இல்ல மாமியாரு மாமனாரா இருக்கட்டும் இல்ல வீட்டு வேலைகளா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒரு ஒரு குடும்ப தலைவிங் பொழுது அவுங்க தா பாக்குற மாதிரி இருக்கு சோ அவுங்களுக்கு ஒரு நாள் நமக் கொரு விடுமுறை மாதிரி ஒரு வெளில அழைச்சிட்டு போறது இல்ல வே எதோ ஒரு கோயிலுக்கு த தலங்கள் போறது இல்ல வெளில ஏதாவது பீச் வெல அந்த மாதிரி வெளில போயிட்டு வர்றதுங்கிறது அவுங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா ருக்கு அப்டின்னு நெனைக்கிறே ஒங்க கூட நா பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ய ஒரு சில விஷயங்கள நா தெரிஞ்சுகிட்டே
கண்டிப்பா நன்றி வணக்கம்
வணக்கம்